ஹலோ
ஹலோ
அங்க கேக்குதா அத்த
கேக்குதுடா சொல்லுடா
என்னா பண்றீங்க
நானு அமேசான்ல ரிட்டன் போடனும் அதுக்குயெல்லா கரெக்ட்டா இருக்கான்னு பாத் துட்டுருக்கறேன்
என்ன வாங்குனீங்க அப்டி
ஆஹ்
என்ன வாங்கனீங்க அப்படின்னு கேட்டேன்
இவன் பையன் ஏர் ஃபுட்பால் வேணும்னு கேட்டான் அத ஆர்டர் போட்டேன் ஒரே நாள்ல வந்துருச்சு
ஆஹ் ஃபுட்பாலா ஒரே நாள்ல அதுவும் அமேசான்ல
ஆமா மெம்பர்ஷிப்ல இருக்கேன் நான்
உம்
அது வந்துச்சு
உம் வேல செய்யலையா அது எப்டி ஹேர் ஃபுட்பால் புரியல நார்மல் பாலா யில்ல
இந்த எலக்ட்ரிக்கல் பால் மாதிரியிருக்கும்
எல்லா பால்லயோ காத்து அடிச்சுதா வெளாடுறோ
ஆஹ் அந்த பா அந்த பால் அந்த பால் மாதிரில்லாயில்ல
ஆஹ்
பிளாட்டா இருக்கும் மேல வந்துட்டு இந்த ஃபுட்பாலோட கலருக்கு பாத்தியா இந்த செக்குடு மாதிரி
ஆமா ஃபுட்பால் பல கலர்லகுது சிக்குடுல
அதே மாதிரி கலர் கலரா இருக்கும்
உம் ஓகே
இந்த என்கிட்ட ஒரு இந்த ஏ பி சி டி மாதிரி டிரான்ஸ்பரண்டா வெச்ச ஒரு கார் இருக்கோ தெரியுமா போய் ஒரு செவுத்துல ஒரு எடத்துல போய் இடிச்சுக்கிட்டா இல்ல வேற எங்கயோ போய் இடிச்சுக்கிட்டா ரிஃப்ளெக்ட் ஆயி இன்னொரு சைடு அப்டியே மூவ் ஆயி போகும்ல
உம்
அதே மாதிரிதான் இந்த ஃபுட்பாலும்
ஓ ஓகே ஓகேங்க
செவுத்துல அடிச்சு அடிச்சு விளையாடுறது அது நல்லாதான் இருந்துச்சு ஆனா அது வேல செய்ய மாட்டுக்கு
ஓ சேரி
வரும்போது கொஞ்ச சார்ஜ் இருந்தது இவ போட்டு எட்டி உதச்சா அது திரும்பி அவங்கிட்டியே வந்தது மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு டைம் எட்டி எட்டி உதைச்சான் அதுக்கப்பறோம் சவுண்டு வர்ல கல மூவ் ஆகல
ம்
சேரி எதுக்கு அப்டின்னு ரிட்டன் போட்டுறதுக்காக ரிட்டன் போட்டாச்சு சரி பேக்கிங்லா கரெக்டா பண்ணிடலான் பண்ணிட்ருக்கே
ஓகேங்க
இங்க வேற ஏதாச்சு தா பாக்கணும்
எதாவுது நல்லாதா வாங்கி குடுங்க எதுக்கு ரேட்டிங் பாத்தீங்ளா எப்டி கீதுன்ட்டு
ரேட்டிங் பாத்தே கிட்டத்தட்ட நெறைய பேர் அதுல வாங்கிருந்தாங்க
ம்
அத பாத்துட்டுதா குடுத்தேன் சரி அமேசான்ல நல்லாதா இருக்கும் லைஃப் லாங் பிராண்டு
ம்
பிளிப்காட்ல பாத்தா பிளிப்காட்ல மூனே மூணு பேர்தா வாங்கிருக்றாங்க அஞ்சு ஸ்டார் குடுத்துருந்தாங்க சரி எதுக்கு லைஃப் லாங்னா அது கொஞ்ச ஒரு பிராண்டு அதுல வாய்கிங்லா அப்டின்னு அமேசான்ல போயி ஆர்டர் போட்டோம்
ஆ
அது கடைசில இப்டி சொதப்புன்னு எனக்கு தெரியாம போச்சு
சிறப்பு அதுக்கு நார்மல் ஃபுட்பாலே வாங்கி குடுத்துல்லா லி நிவ்யா அப்டி எதாவுது
டேய் இது வந்து ரீசார்ஜபிள் டைப்பு எலக்ட்ரிக் டைப்பு சார்ஜ் போட்டுட்டு இந்த செவுத்துல வச்சு அடிச்சுகிட்ருந்தா அவன் பாட்டுக்கு வெளையாடிட்டே இருப்பான் இப்ப அந்த ஃபுட்பால்னா சவுண்ட் கேக்கும் கீழ இருக்கறவங்க வந்து ஏ இப்டி சத்தம் போடுறீங்க எங்களுக்கு கீழ சவுண்டா இருக்குதுன்னு வந்து யாராச்சு கேள்வி
ஏ அப்ப அதுல சவுண்டு வராதா பால் கீழ பட்டா சவுண்ட் வரதான செய்யும் அது மட்டு எப்டி சவுண்ட் வராம இக்கும்
இதுதா சொல்றேன்ல நானு இது வந்து பால் மாதிரி இருக்காது பிளாட்டா இந்த நா எப்டி தெரியுமா கீழ வந்து பிளாட்டா இருக்கும் ரீசார்ஜ் பண்ற மாரி இந்த ரிமோட் கண்ட்ரோல் கால்லா கீழ அந்த பிளாக் கலர்ல குடுத்துருப்பாங்களா இல்ல ரவுண்டு கீழ வந்து ரவுண்டு ஷேப்பு மேல வந்து கிளாஸ் டைப்ல அந்த பால் மாதிரி குடுத்துருப்பாங்க சைட்ல ஒடையாம இருக்கிறதுக்கு தெர்மாக்கோல் இருக்கு பாத்தியா
ஆ
அந்த பிளாஸ்டிக்ல தெர்மாக்கோல் இருக்குல்ல
சேரி ஆ
அது வந்து ஃபுல்லா வந்து ரவுண்ட் பண்ணி அது போய் இடிச் சாலும் எவ்ளோ போர்ஸ் குடுத்து இடிச்சாலும் ஒடையாத மார்ருக்கு அதோட இன்ச்சே கிட்ட தட்ட ஒரு ஹாஃப் இன்ச்ல இருந்து ஒன் இன்ச்தா இருக்கும் அந்த பால் சைஸ்
அடேங்கப்பா ஆ
அதுனால அத அப்டியே ரிட்டன் போடுறதுக்கு வச்சிருந்தே ஆசையா கேட்டா உள்ள ஓபன் பண்ணும்போதே உள்ள இருக்க அந்த பால் பாக்
அவன் எததா ஆசையா கேக்காமகறான் எடுத்து வச்சாதா தெரியு மூணு அந்த அட்ட பெட்டில மூணு அட்டபெட்டி வரோ அவ்ளோ திங்ஸுகிது அவன்து வெளாடுது மட்டு இதுல எக்ஸ்ட்ரா இது வேற எவ்ளோன் சொல்லி வாங்குனீங்க
ஃபோர் தேட்டி
ஃபோர் தேட்டி ஓகே ஃபோர் தேட்டி ஒரு நாளே அதிகந்தா உங்க பையங்கைல என்ன ரெண்டாயரூபாக்காகவே ஒரு நாள் மூண் நாளா ஒடச்சி போட்டா
அது நீங்கல்லா சேந்துதா ஒடச்சிங்க அவ மட்டு தனியா ஒட க்கல
பொதுலையா அது அவுந்து தானே
பொருள் அவுந்துதா ஆனா அவ மட்டு சோளவா ஒடச் இருந்தா அவன சொல்லலா ஆன ஆனா கூட்டு சேந்தலா இருந்துது இது யாரு நீங்க தானே
நாங்க இருந்தா என்ன நாங்க நாங்க என்ன சின்ன பசங்களா காலேஜ் போறோ காலேஜ் முடிச்சுட்டோ நாங்க ஒக்காந்து ரிமோட் கண்ட்ரோல் ஓட்றவாங்களா
அப்போ இப்ப வந்து வாங்கி கொடுத்தா நீங்க வந்து ஓட்ட மாட்டீங்க இப்ப அவங்க கிட்ட ஒரு புதுசா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் நா வாங்கி
அது சும்மா ஏதோ ஆசக்கி ஓட்றது அந்த டைம் நாங்கன்னா டெய்லியு அதலயா ஒக்காந்து விளாடுறோ
சரி இப்ப நா உனக்கு வாங்கியே தரேன் வச்சுக்கோடா நீ ஓட்டுவியா மாட் த்தி
எனக்குன்னு வாங்கி குடுத்தா நா ஓட்டாம வேற யாரு ஓட்டுவா
ஆ அப்ப கேக்குற நாங்க என்ன சின்ன கொழந்தையா அப்டின்னு
நானா விருப்பப்பட்டு வாங்குரேனா இல்லதானே வாங்கி் கொடுக்கறத அன்பளிப்பு ஏத்துக்குறே அவ்ளவுதா
சேரிடா சேரிடா சரி இப்ப உனக்கு வாங்கிட் தரே அவ வந்து ஒடச்சுட்டா நீதா ஒடச்சன்னு நா சொன்னா நீ ஏத்துக்குவியா
அதா நீங்களே சொல்லிட்டீங்கள அவன் தா ஒடச்சான்ட்டு
டே இப்ப நீ என்ன சொன்ன அந்த காரு அவனோடது அவன் தா பொறுப்பேத்துக்கணு அப்ப நா உன்ன கேபே அந்த காரு உன்னோட தா அப்ப நீ பொறுப்பேத்துக்குவியானு நா கேக்குறே
நா பொதுப்பேத்து நா பொதுப்பேத்து ஒண்ணு பண்ண போறதில்ல ஒடச்சுனா தூக்கி போட்டுருவோ அவ்ளதா
ஆமா ஆமா இந்த கிளிக்கு ஒண்ணு பண்ணமா இந்த கிளிக்கு விளையாடுறதுக்கு பொருள் வாங்க அதுல ஒரு பான வந்திருந்தது
ஓ கிளி வேற வாங்கி வச்சிருக்கீங்களா மருந்துட்டே அது எப்டிக்குது இப்ப
ஆஹ அது ஓகே நல்லா இருக்கு
உம்
உம் அதுக்கு விளையாடுறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லா வாங்கினேன் அதுவும் எல்லா மொத்தமா மூணு பொருள் நெ டே டெலிவரிக்கு வந்துருந்தது
மனுஷனுக்கே அன் ஹெல்த்தியாம் இதுல கிளிக்கு வெளயாடறத்துக்கு
பாவண்டா வேற என்னடா பண்றது அதுக்கு வாங்குனேன் அதுல வந்து ஒரு மூணு திங்ஸ் வந்தது ஒண்ணு பானை மாதிரி இருந்துச்சு அந்த பானையில ஏனி வர மாதிரி இருந்தது
உஹம்
வந்து ஊஞ்சல் மாதிரி இன்னொன்னே ஏனியில போற மாதிரி எப்படி இருந்துச்சு அந்த பானை வந்துட்டு ட்டு இது போய் உகாந்துக்குமா ஒக்காந்துட்டா திரும்பி வந்து வருமா
உம்
அப்படிங்கறது தெரியல ரிட்டன் போடலாமா அதையும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்
தப்புங்க எத்தனை நாள் ஆகுது இப்ப இந்த கிளி வாங்கி
ஆஹ ஒன் வீக் முடிஞ்சச்சு
ஒன் வீக் ஆகிடுச்சா போன சண்டே வாங்கினேன் நல்லா இருக்கீங்களா
ஆமா நான சண்டே போய் வாங்கிட்டு வந்தோம்
உம்
உம்
செரிங்க
அப்புறம் உனக்கு வேலைைய எல்லாம் எப்படிடா போகுது
எப்போது போலதான் நல்லாத்தான் போகுது
உம் உம்
போன் தான் ஓவரா லாக் ஆகுது என்து
அது உன்னுடைய போட்டோல்லாம் வந்து போட்டோ அதுக்கப்புறம் வீடியோஸ் இதெல்லாம் மூவிஸ் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன்னா அன்வான்ட் இருக்கறதெல்லாம் டெலிட் பண்ணிரு போட்டோக்களை எல்லாம் லேப்ல தூக்கி போட்டு ரீபூட் பண்ணி ஃபுல்லா போன
அப்படிதான் பண்ண ஏதாாவது கொஞ்சம் போஃபனு சரியில்ல்ல எதுவுமே பண்ண முடியல ஹேங்க் ஆகுது நிறையா கிளீன் பண்ணலாம்னு போனா கூடம் டக்குன்னு இதாக மாட்டேங்க ஸ்வைப் ஆக மாட்டேங்குது இப்ப டக்கு டக்குன்ன ஒரு நாலு ஸ்வைப் பண்றேனா அப்படியே டக்குனு நின்றது டக்குனு
கூகுள் போட்டோஸ்ல பேக்கப்பா இருக்குதா இல்லையா போட்டோஸ்
உங்க ஒய்ஃபைக்குத்ததான் பண்ணும் எடுத்து எல்லாத்தையும் பேக்கப் போட்டு
பேக்கப் போட்டேன்னா இவர்ரு பேக்கப் போட்டேன்னா எல்லாமே பேக்கப் ஆகும் உனக்கு தேவையில்லாத போட்டோஸ்ல்லாம்ஸ் டெலிடட் பண்ணிடு அதுக்கப்புறம் பேக்கப் ஆப்ஷன்
தேவ இல்லாததல்லாங் அப்பப்ப தேவ இல்லாததெல்லா அப்பப்ப டெலிட் பண்ணிரலா
ம் சேரி பண்ணிட்டு அதுக்கப்புற பேக்கப் ஆப்ஷன் குடு பேக்கப் ஆயிரு அதுக்கப்புறோ ஃபுல்லா நீ டெலீட் பண்ணிட்டு ரீபூட் பண்ணிரு ஃபோன ம்
ரீபூட் பண்ணா மத்த டீட்டைல்லா போய்ராதா?
மத்த டீட்டைல்னா என்ன வேணு உனக்கு அதா ஃபோட்டோ வீடியோஸ் வந்து பேக்கப் ஆப்ஷன்க்கு எடுத்தாச்சு கூகுள்ல
கெ
வேற என்ன வேணு உனக்கு
அத்த எங்க வாட்ஸ்அப்லாம் போயிறாதா?
அதுலயு பேக்கப் போட்டுதான வச்சிருப்பே டெக்ஸ்ட்டெல்லா
ஓகே அப்பிடின்னா ஓகே அதையு பேக்கப் ஆமா போடணு இல்ல போட்டது ஆல்ரெடி இருக்குன்னு நெனைக்கிற பேக்கப்பு
இருந்திருந்ததுன்னா அது பேக்கப் டெய்லியு ஆயிட்டேதா இருக்கு நீ வந்து அன்இன்ஸ்டால் பண் ணிட்டு மறுபடி இன்ஸ்டால் பண்ணாலு பேக்கிங் பேக்கப் ஆப்ஷன் வந்து கேக்கு
ஆமா பேக்கப் இருக்கு ஆமா என்து பேக்கப்லதா இருக்கு ஒன்னும் பிரச்சன இல்ல
ரீஸ்டோர் குடுத்துட்ட அப்டின்னா நீ மறுபடியு இன்ஸ்டால் பண்ணும் போது அந்த மெசேஜஸ் எல்லாமே உனக்கு வந்து ரீஸ்டோர் ஆயிடு
ம்
ம் நீ வேண்ணா ட்ரை பண்ணிப்பாரு
பண்றோ பண்றோ
ம்
அங்க சாப்ட்டாச்சா
இல்லடா இனிமேல்தான்டா
சேரிங்க
டைம் ஆச்சு போய் சாப்பிடணு நீ சாப்ட்டியா?
பறந்தா நானு சாப்பட்ணு
சேரிடா நீ போய் சாப்டு நா கூப் ப்பட்றே
ஓகேங்க ம் சேர்
பாய்டா
ம்